வணக்கம் நல்லா நல்லாருக்கே என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாருக்கே அதாவ்து நம்ம போன டாபிக் ஒண்ணு பேசுனோல்ல ம் நம்ம அவுங்கக்குள்ள ஆசய நம்ம மேல திணிச்சி நம்மள ஒரு மாரி இது பண்றது ஏ அப்டி பண்றாங்கன் தெரில்ல
அது வந்து என்னதனாலதா என்ன என்ன பொறுத்த வரைக்கு நா என்ன நெனப்பேனா இந்த வா இந்த சொந்தக்காரங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கல்லா கேக்குறாங்கல்ல அதனால தா அவுங்களுமே அப்டி ஆய்றாங்களோனு எனக்கு தோணு ஆ இ இப் ப்ப இருக்குற காலகட்டத்துல நறைய அது மாறிடி ச்சுன் சொல்லலா ஆனா அப்ப இருக்கற காலகட்டத்துலலா இன்னு ரொம்ப மோசமாவே இருந்துச்சு ஆனா எல்லாரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன விசேஷோ இல்லயா என்ன இது இல்லயா அது இல்லயான் கேட்டுட்டேரு க்கனால அவுங்களுக்கு ரொம் அவுங்க நாங்க ஏ இப்ப ரீசெண்டா எங் எ தங்கச்சிக்கு வந்து கல்யாணோ ஆய்டி ச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி தா ஆ நாங்க நேத்து போயிருந்தோ அவுங்க வீட் டுக்கு வந்து ஆ சும்மா போய்ட்டு வர்லா அப்டின் போயிர்ந்தோ அவுங்க அப்பா வந்து எ கிட்டயே அப்டி கேக்குறாரு நேரடியா அப்டே கேக்குறாரு என்னமா இன்னு கொழந்தல்லா எதுவு இல்ல ஆ எல்லாரு எங்ள கேக்க ஆரம்பிச்டாங்க அப்டின்றாரு அவுங்க மாமியாரு சொல்றாங்க நா டெய்லெர் கடக்கி போவே அவுங்களே எதாவ்து வி ஷேஷோ இல்லயா அப்டின் கேக்குறாங்க அதனால நா டெய்லரு கடக்கி தக்கிறதே போறதே இல்ல ஆ அப்டின் சொல்றாங்க அப்ப இது என்னன்னா மத் அவுங்க நெனை க்கிலனாலுமே மத்தோங்க வந்து அவுங்ககிட்ட ஒரு மாரி கேட்டு கேட்டு கேட்டே அவுங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது கல்யாண ஆன ஒடனே கொழந்த பெத்துரணுன் எதாவ்து ஒரு இது கா விதிமுறை இருக்கா அப்பில்லா ஒண்ணு கெடயாது நம்மளோட விஷ்யோ நம்மளோட இஷ் ச்சோ அடுத்தோங்க இதுல தலையேயிட கூடாது மொதல்ல எனக் என்ன பொறுத்த வரைக்கு நா அத தா நெனை
இல்ல அது தா
ஏ நானுமே எனக்குமே ஒரு ஒன்ற வர்ஷோ கிட்ட வந்து ஆமா நாங்க என்னன்னா ஒன்ற வர்ஷோ வரை கிட்ட வந்து ப்ளான் பண்ணிருந்தோ கொழந்தல்லா வே வேணா ஏனா லவ் மேரேஜு ஆ எதுவ்மே பெருசா செட்டில் ஆகல எதுவ்மே கெடையாது ஆம்மா அந்த மாதிரி இருந்தானால நாங்க ஒன்ற வர்ஷோ வந்து கிட்டத்தட்ட அப்டே போட்டே வச்சிருந்தோம் ஆ அதாவ்து கொழந்தலா வேணா அப்டின் நெனச்சிட்டு நாங்க சேஃபா இருந்தோ ஆனா எங் ஏ எங்க இவ் இவ்ங்க வீட்ல பேச ஆரம்பிச்சி எனக்கு அப்பதா தோணிச்சி ஏந்தா பேஸ் ச ஆரமிச்சாங்களோன்ற மாரி ஆயிடிச்சி சோ பேஸ் சாம இருந்தாலே எந்த பிரச்சனயு இல்லன்ற அப்றோ பேச ஆரம்பிச்சோனே ஆம் ஹாஸ்பிட்ல் கூட்டு போங்க அப்டி இப்டின்னு ரொம்ப இதுவா பேச ஆரமிஸ்
அது எப்டி அது எப்டி தெரிமா பெண்களுக்கு மேலதா மொத தப்பு
மனப்பான்ம வந்துருது சே நம்ம நம்மதா வந்து தேவெலாம தள்ளி போட்றோமோ அப்டின்ட்டு அந்த ஒரு மனப் பான்ம நமக்கே யாராவ் கேக்க கேக்க கேக்க கே என்னாயிடுதுன்னா நம்ம மனசு வந்து அந்த மாரி மாறிடுது அதுதா விஷ்யமே எனக் தெரிஞ்சி அதுதா விஷ்யனு நெனக்கிறே நீங்க எத நெனக்கிறீங்க
கரெக்ட் அதேதா
ஆ ஆம்மா ஏன்னா இப்போ மத்தவங்க சொல்லலென்னா அத ஒரு பெரிய விஷய்மா யாருமே கவனிக்க போறது கெடையாது நா என்னா நெனக்கிறே இப்ப இருக்கற காலகட்டத்துல ஏ நம்ம மத்தவளுக்காக வாழ்ணு நமக்காக வாழ்ந்தா போதாதுல போதுல ஆரு வந்து இப்போ இப்ப இருக்கற காலகட்டத்துல எந்த சொந்தக்காரங்களுங் கூட வ ந்து நிக்க போறது கெடையாது ஒரு பண உதவிக்கோ எதுக்குமே எல்லா அவ்ங்கவுங்க ஆம்மா நம்ம பணக்காரங்களா இருக்கோமா நம்ம கூட சேர்றாங்க இல்லியா ஆ அ ஒரு ஒரு எ ஒருத் ஒரு எடத்த வச்சிருக்காங்க நமக்குன்னு அந்த எடத்துக்குள்ளதா நம்ம வந்து இரு இருக்கணு அப்படின்ற மாதிரி
இப்போ இப்போ உள்ள க இவ்ளோ காலகட்டத்துல பண தா முக்கியோ எல்லாருக்கு பண இருந்துன்னா பண இருந்துன்னா எல்லா மதிப்பாங்க பண இல்லாட்டா
அவ்வளோதா ம் அதுதா அதேதா அதேதா பண்றாங்க இப்போ இது என்னன்னா அவுங்க அ அவ வந்து ஒரு மாதிரி ஏ தங்கச்சி வந்து ஏங்கிட்ட ஆ கால் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்றா இந்த மாரி அவ வந்து வேலைக்கு போறா ஆ அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஒன்றர மண் நேர வேலைக்கு போறதுக்கே பஸ்ஸுக் போறதுக் ஆயிரு ஆ என்னன்னா எ எனக்கு வந்து அப்பா கெடையாது அதனால வந்து ஆ அம்மா மட்டுந்தா அம்மாவு வீட்டு வேல தா செய்யறாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தா நாங்க என்னன்னா எங்களுக்கு சொந்த வீடு எதுவு க டையாது ஆமா இல்ல நா சொல்றே என்னன் ஆனா நமக்கு தெரிய உங்களுக்கு தெரியாதுல என்ன அவ வேலைக்கும் போறா அவரு என்ட்ட என்ன கேக்குற ஏன்னா ஆ கடன்ல்லா வாங்கிருக்கோ ஒரு ரெண்டரை லட்சத்துக்கிட்ட ஆ பாத்தீங்கன்னா லோனே போட்டிருக்காங்க லோனே போட்டிருக்னா அவ என்ன சொல்லிட்டா நானே க பிக்கிறே ஏ கட நானே பாத்துக்கறே சொல்லிட்டு தா ஏன்னா அவளு லவ் மேரேஜ் தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு அப்டி கெளம் அப்டி போனாங்க ஆனா இப்போ அவங்க அம்மா அவங்க அப்பாம்மா வந்து இன்னு எவ்ளோ நாளைக்கு அவ வேலைக்கு போணு ஏன்னா அவங்களுக்கு வந்து கொழந்த வேணு அப்டின்றது க்காக அவங்க கேக்க ஆரம்பிச்சாங்க நா சொன்னே அதுக்கு ஏதாவது க ஏற்பாடு பண்றோ ஏன்னா நம்ம டக்குனு அவர் வேற ஒரு மாதிரி நம்மள கேக்குறாரா நமக்கு டக்குனு வந்து ஒரு மாதிரி பேசியு நமக்கு புரோ இது கெடையாது பழக்கங்கெடையாது அதனால நா என்ன சொன்னே இருங்க அதுக்கு ஏதா மா ற்று ஏற்பாடு பண்றோ அப்டின் சொல்ட்டு நா பாட்டு வன்ட்ட அதுதா எ தங்கச்சி வந்து ஃபீல் பண்றா எ ஹாஸ்பிடல் போலாமான்லா கேக் கறாங்க இதுல என்ன என்ன இருக்குனு ஹாஸ்பிடலுக்கு போலான் கேக்குறாங்கன் தெர்ல ஆ உங்க உங்க பையன கூட்டு போங்கன் சொல்றதுக் எவ்ளோ நேரோ ஆகு அப்டின் கேக்குறா இது ரொம்ப ஹேட் ஆகும்ல மத்தவங்களுக்கு அத நெனச்சே பாக்க மாட்றாங்க
அதாவது வந்து ஆம்பளைங்க மேல தப்புல நம்ம மேல மட்டு பெண்களுக்கு மேல மட்டு தா தப்பு
அது எப்படி அப்படி நெனைப்பாங்க எனக்கு ஒன்னு புரியல
இதுல என்ன இருக்கு அவங்க அவங்க ஈஸியா வந்து பேசிட்டு போயிருவாங்க நம்ம மனசு கடந்து கஷ்டப்பட்டா அது நம்மளுக்கு தா தெரியு
அவ வந்து அவ வந்து தனியா இப்ப வந்து என்னன்னா அவ இப் இப்பதா போயிருக்கான்றனால அவள வந்து ஒரு இதுவா அவங்க மாமியார் ஆகட்டு மாமனார் வந்து நல்லா தா பாத்துக்கறா அது எப்டின் தெரில ஆனா உங்க மாமியார் வந்து என்னன்னா நாந்தா சமைப்பே நா நா எ பையனுக்கு செய்வே நா தா அப்டின்ற மாதிரி ஒரு மாதிரி போட்டியா இருக்காங்க ச இவளு வந்து சரி ங்க அவுங்க அவுங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து இருந்தவங்க அப்ப அவங்களுக்கு மனசு இதுவா இருக்குன்டு அவளே வுட் டறா அவ எதுவு அதெல்லா கட்டுக்கிறது கெடையாது அ என்னன்னா அவளுக்கு என்னன்னா சரி ஓகே இதெல்லா பிரச்சன இல்ல ஆனா இப்டி ல்லா கேக்கும் போது அவளுக்கு என்ன ஆகுதுனா என்னடா இப்பல்லா கேக்க ஆரம்பிச்டாங்களே இப்பவே அதுவும் மூணு மாச தா ஆகுது பெரிய ஒரு பெரிய டிஃப்ரன்ஸ் இருந்தாலு பரவால்ல அதுவு சொந்தக் காரங்கல்லா வேற கேக்குறாங்களா அத வேற எ கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு என்னடா இது சய் இந்த காலத்துல இப்டியா அப்டின்ற மாதிரி அவங்க இருக்கிறது வந்து கொஞ்சோ ஊர் நாட்டு சைடு மாரி ஊர் சைடு மாரி அப்டின்றன்னா அந்த ஊர்ல இருக்கவங்கல்லா என்ன பண்ணுவாங்க வேற வேல ஆ கொஞ்ச கிராமம் மாதிரி
ஆப்டி
அவுட்டர் ரோடா அதனால வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆ கேட்டுட்டே இருக்காங்க சொந்தக்காரங்கள் ஆவட்டு பக்க த்துல இருக்குறவங்க ஆவட்டு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணோலா பண்ணாங்க அவுங்க அதனால கேக்குறாங்களா என்னன் தெரில ஆனா வந்து கேட்டுட்டே இருக்காங்க போல அதுக்க அதுக்கு இவங்களே கூட சொல்லிருலா அது வந்து அவங்க அவங்க இஷ்டோ அத எதுக்கு நீங்க கேக் குறீங்கன் கூட கேட்டுட்டு வுட்ருக்கலா இல்லப் பிடிக்கலயா வுட்டுர்லா இவங்கள வேற கேட்டு டார்ச்சர் பண்றது வந்து அது ஏனா இப்ப அவ வந்து தனியா ஒரு ஆளு அந்தப் அந்த பயன நம்பி போயிருக்கா அவ்ளதானே தவர அவங்க அப்பா அம்மா எப்டி அதெல்லா யாருக்குமே தெரியாது அவங்க வளர அது அது போக போகதா தெரியுன் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இருக் இருக்கிறனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா போல ஆனா அவ என்ன சொல்றானா நா எனக்கு வீக் ஏதோ ஒரு நாள் லீ்வு ஆக்சுவலா அவளுக்கு வந்து சண்டேலா லீவு கெடையாது எதா வீக் டேஸ் மட்டு தா லீவ் எடுத்துக் கர மாரி இருக்கு அந்த லீவு கூடோ ஏ தா எடுக்குறனோன்னு எனக்கு தோணுது ஏதாது அத பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க சும்மா சும்மா ஆ அதாது அவங்க வீட்டுல வந்து ஒரு நாய் இருக்கு நாய் வளப்பாங்க அவ்ங்க அந்த நாய்க்கு வந்து ரொம்ப உடம்பு செரில்லாம ஆயிச்சு போல மூக்குல இருந்து ரத்த வர ஆரம்பிச்சிருச்சு போல அதனால ஹாஸ்பிட்டலு கூட்டு போயிட்டு எல்லா செக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுல இருந்து அந்த பொண்ணு அவங்க வீட்டுல வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு நாத்தனார் வேற இருக்கு அவளுக்கு அவ வந்து அந்த நாய்க்கு ஊட்டி தா விடுவா அந்த ஏதா உடம்பு செர்லன்னா அந்த நாய்க்கு ஊட்டி விட்டா தா சாப்புடு அந்த மாதிரி அந்த நாயி அப்டின்றதுனால ஊட்டி விட்டுட்டு ஊட்டி விட்டுட்டுருந்தாங்களா அதுக்கு அதுக்கு வந்து அவ்ங்க அம்மாட்ட சொல்றாங்களா அவுங்க எங்க அண்ணனோட கொழந்திக்கு ஊட்டி விடுற வேலை இல்ல நா வந்து நாய்க்கு ஊட்டி விட்டுட்டுரு க அப்டின் சொல்றாங்களா அப்ப அது அவ கேக்கும் போது ரொம்ப கஷ்டமா அவளுக்கு ரொம்ப அழுகையே வந்துடுச்சா இப்டில்லா பேசுறாங்க ஒரு மாரி அதாவது எப்டி சொல்றது ஆம் ஒரு கூடவே இருந்துட்டு ஒரு மாதிரி பேசுனா இன்னு கஷ்டமா இருக்குல்ல அதும் நேரடியவே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா அதல்லா அந்த மாரில்லா ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு அது வந்து நமக்கு கஷ்டப்படுப்னு தெரிஞ்சும் அவங்க பேசுறாங்கல்ல அது இன்னு கஷ்டோ தானே
ஆமா கண்டிப்பா
அதுதா அவ என்ன சொல்லுவானா நாளைக்கு அவங்களு ஒரு பொண்ணு தானே வச்சிருக்காங்க நா எதுமே பேச மாட்டே இப்பத் நா சொன்னே நீ எதுவும் பேசிக்காத எதுவும் கேட்டுக்காத அப்புறம் ஓன் மேல தா தப்புன்னருவாங்க நீ நீ வந்து விட்டு குடுத்து போ அதுக்கப்றோ என்ன நடக் குமோ நடக்கு ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு பொண்ணு இருக்கு அவங்களுக்கு தெரியு இந்த சிட்டுவேஷன்லா அவங்ளுக் வந்தாதா தெரியு
ஆமா
அப்டின் சொன்னோனே அவ்ளு ஆமா அதுதா உண்ம அப்டின்ட்டு அவ்ளு ஏனா அவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா இருக்காங்க
ம்
எங்கே அவங்க வெளியே போயிருவாங்கன்றதுக்காக மேலே வந்து வீடு கட்டி குடுத்துட்டாங்க அவ்ங்ளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடேவு கட்டி ட்டாங்க அவ்ங்ளுக்கு தனியா வீடும் மேல கட்டிட்டாங்க அனால அவங்க எல்லாரு ஒன்னாவே இருக்காங்க
இப்போ நம்மோ ஒரு வேல தனியா போணு ஆசைப்பட்டலு உடனே சொல்லுவாங்க நம்ம வந்து தா தனியா கொண்டு போயிட்டோ சொல்லி நம்ம
ஆ அதுக்காக அதுக்காக தா அவங்க வந்து உஷாரா என்ன பண்ணிட்டாங்கனா மேல வீடே கட்டிட்டாங்க சொந்த வீடு தா அவ்ங்ளுக்கு
உக்கும் ஆமா
இந்த மாரி ஒரு நெனப்புல அவங்க கட்டிட்டாங்க நம்ம நம்ம இப்போ யாரு நம்மள எதுவு சொல்லனா நம்ம வெளியே போணுன்னு அவசியமே கிடையாது
ஆமா இப்ப ஒருமா நம்மள வந்து கஷ்ட கஷ் நம்மளா கஷ்டப்பட் டுட்டுருந்தா நம்ளுக்கு போவ தா தோணு
அதுதா ஏனா நமக்கு ஒரு ஏன்னா நம்மா வந்து இருபத்தஞ்சு முப்பது வருஷமா வந்து நாம அம்பா அப்பா அம்மா கூடயே வாழ்ந்தவங்க திடீர்னு ஒரு ஃபேமிலி அப் டின்னும் போது அது நம்மளால ஏத்துக்க முடியாதா அத ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதா ஆவனுகின்ற மாதிரி ஒரு முற இருக் க்கு அப்டின்னு போது அத கடந்துதா போறோ அப்ப அதுல சின்ன சின்ன விஷ்யோ வரதா செய்யு அத வந்து பெரியவங்கதா கொஞ்சோ ஒத்துழைச்சு போகணுனு நா நெனை நா நெனைப்பே எப்பமே அப்டிதா நா நெனைப்பே இப்ப அப்டிதா நானுமே கொஞ்ச கொஞ்சோ அப்டியே அட்ஜஸ் பண்ணி அப்டி இருந்துக்கிறது
நம்ம அப்டியே போகவேண்டிய தா அட்ஜெஸ்ட் பண்ணி என்ன பண்ண
அதுதா அதுதா செரி உங்கட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ நறைய விஷ்யோ பகிர்ந்துகிட்டிங்க ரொம்ப நன்றி
ஆ செரி ரொம்ப நன்றி செரியா
ம் ம்